ஒம்
ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஹலோ
ஹலோ சிஸ்டர் ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ ஆ ஆ கேக்குது சிஸ்ட கேக்குது கேக்குது
ம் சேரி ம் இல்ல இனு நீங்க சாப்டாச்சா
நீ ஆ நா சாப்ட்டே கால் ஃபுல்லா முடிச்சுட்டீங்களா சிஸ்ட
முடியலை
புளிக்குழம்பு நீங்க என்ன சாப்ட்டீங்க ம் நா காலே அஞ்சு கால் பேசணு எனக்கு அஞ்சு கால் பண்ணுங்க சரிங்ளா தொடர்ந்து ம் சேரிங்க சிஸ்ட எனக்கு ஒரு ஃபை கால்ஸ் பண்ணுங்க இப்போ ஒரு காலா இன்னு தொடர்ந்து ஒரு அஞ்சு கால் பேசலா நம்மளே நீங்களே பண்ணுங்க சரிங்களா
அப்புடியா சேரி ஆ சேரி சேரி இனிமேல்
சாப்டாச்சா
தா சாப்டணு இல்ல இனிமேல் தா
என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க நீங்க தா பண்ணுவீங்ளா வீட்ல
தக்ளி குழம்பு இல்ல இல்ல அம்மா பண்ணுவா
சேர் சேரி
வ
சேர் சேரி உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கு
பண்ணுவாங்களா
என்ன சிஸ்ட ஹலோ
ஆ எனக்கு வந்து ரைஸ் நல்லா பிடிக்கு சிக்கன் ரைஸ்
ம் ம் கடைல வாங்குனது
ஃப்ரை
ஹலோ ம் ம் கேக்குது சிஸ்ட சொல்லுங்க கேக்குது கேக்குது
உங்களுக்கு என்ன புடிக்கு
சேரி சேரி ஏ நா சொ பேசி முடிச்சதுக்கப்புறோ ஒரு ரெண்டு செகண்ட் கடுத்த அன்சர் பண்றீங்க நீங்க என கு பிரியாணி
அப்டி கேக்குது ஆ உங்களுக்கு அப்டி கேக்குதுன்னு நெனக்கே
ம்
என்ன ஃப்ரூட்ஸ்ல விரும்பி சாப்டுவீங்க
க்ரேப்ஸ் நீங்க
எனக்கு ஆப்பிள்தா
க்ரேப்ஸ் சாப்டுவ சேர் சேரி எனக்கு ஆப்பிளே பிடிக்காது
அப்படியா
நல்லா என்னோட
என்ன பண்றிங்க
நா ஹவுஸ் ஒய்ஃப்
அப்படியா செரி
பாரதியார் பத்தி தெரியுமா உங்களுக்கு
யாரு
பாரதியார் பாரதியார்
ஆ தெரியுமே
எதாது சொல்லுங்க அவர பத்தி இல்ல நா சொல்லட்டுமா
ஆ நீங்க சொல்றிங்ளா
ம் சொல்ற அரண்மன பத்தி தெரியுமா எட்டய புர அரண்மன எட்டப்ப ராஜா தெரியுமா
இல்ல தெரியாதே
ம் எட்டயபுரத்துக்கு எட்டய புரம்னு பேர் வந்தது காரணோ ராஜா பேரு எட்டப்ப ராஜா கட்டபொம்மன கூட காட்டி குடுத்துட்டாங்கன் சொல்லுவாங்க தெரியுமா நீங்க என்ன படிச்சிருக்கிங்க
நா வந்து எம் காம் படிச்சிருக்க ஆ டி
ஓ அப் பற என்ன தோழி
நீங்க என்ன நீங்க நீங்க என்ன படிச்சு வெச்சிருக்கிங்க
என்னது
நீங்க என்ன படிச்சு முடிச்சிருக்கிங்க
நா எம் பி ஏ முடிச்சிருக்கே
அப்பிடியா செரி எதா வெளிய வேல பாக்கிங்ளா
இல்ல அப்டியே ஆன்லைன் ஜாப் எதாது இருந்தா சர்ச் பண்ணி அந்த மாரி பாக்கறதானே தவர வெளில வேல எங்கயு போல
ஓகே
நீங்க
இல்ல நா அந்தா
பண்றிங்ளா
இல்ல இல்ல படிச்சிட்டே இருக்கே இப்போ பி ஜி எம் காம் படிக்கிறே
செரிங்க சிஸ்டர் எம் காம் ஈஸியா இருக்கா
ஆ ஈஸியாதா இருக்கு படிச்சா ஈஸிதா படிக்காம இருந்தா கொஞ்சொ கஷ்டமா அந்த மேரி இருக்கு
ம் ம் நா பி பி ஏ முடிச்சு டேரெக்டா யுனிவர்சிட்டில போயி நா வந்து அட்டானமஸ்ல படிச்சே ஃபஸ்ட்டு பி பி ஏ வந்து அட்டானமஸுங்கும் போது இன்டர்னல் மார்க்ல வந்து ரொம்ப கை வெச்சாங்க அதனால செரின்ட்டு நம்ம அதனால வந்து அட்டானமஸ்னா என்னன்னு தெரியும்ல
ஆ தெரியு
அட்டானம் அட்டாநாமஸ்னா ஸ்கூல் அந்த காலேஜுக்குள்ளயே திருத்துவாங்க பேப்பர
ஆமா ஆமா
காலேஜுக்குள்ளயே பேப்பர திருத்திட்டு நம்மள ப்ளாக்மெயில் பண்ணுவாங்க இப்டில்லா நீங்க பண்ணனு இப்புல்லா பண்ணனு